ஹலோ
வணக்கம்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆஹ் ரொம்பவே நலமா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்ல இருக்கேங்க தோழி தோழி இப்ப எனக்கு வந்து பா்த் செய்ங்ன்னா ஆஹ் எனக்கு வந்து பாத்தீங்னா இப்போ ஏதாவது ஒரு ட்டு இந்த மாரி நமக்கு வெயில் காலத்துல வந்து பாத்தீங்னா எந்த ஒரு துனித உணவுகள் வந்துட்டு நம்ம வித்தியாசமா கொஞ்ச செஞ்சி சாப்ட்டோம்னா நல்லா இருக் இப்ப இப்ப வந்து நம்ம என்னத ஜூஸ் வகைகளும் சேரி இல்ல அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு சேர்த்தாலும் சில உணவுகள் வந்து நம்ப இப்ப இனிப்பு பொருட்கள் அப்டின்னு எடுத்டீங்னா அது நமக்கு எப்பவுமே வந்து சில சமயம் ஸ்விட்ரேவிங்ஸ்னு சொல்லி சொல்லுவோ அத மாரி சாப்ணு அந்த மாரி இருக்கு அந்த மாரி இதுனு நீங்க எந்த மாரி உணவுகள் வந்து செய்வீங்க இந்த மாரி அந்த துணித உணவுகள் வந்தது இந்த வெயில் காலத்துக்கு நல்லதுன்னு நீங்க நெனப்பீங்க தோழி
ஓ என்னோட தனிப்பட்டட பார்வையில பார்த்தேனோன வெயில் நேரத்துல பெரும்பாலும் வந்துட்டு அதிகமா எண்ணெய் சேர்த்த உணவுகள நம்ம முற்றிலுமா வந்து தவிர்த்துடுவே ஏனா மதிய நேரத்துல எண்ணெய் அதிகமா சேர்த்த உணவுள சாப்டுட்டோம்னா அது வந்து நமக் ஒரு அஜீர்ண கோளார் மாரி ஒரு மந்த நிலை மாதிரி இருக்குங்குரதால மதிய நேரத்துல பாார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் நான் துரித உணர்வுகளே வந்துட்டு நமக்கு அதிகமா எண்ணெய் சேர்த்து தானே செய்யற மாதிரி இருக்கும் நம்ம வீடலேயே செய்யக்கூடிய உணவுகளை பாார்த்தீங்கன்னா உதாரணமா பெரும்பாலும் இந்தப்ப அதிக வெயில் இருக்கிறதுனால தயிர் சாதத்துக்கு மாறிட்டேன் ரெம்ப அது எண்ணெய் சேர்க்காம அந்த மாதிரி பண்ணிடலாம் மத்தபடியி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண முட்டை சேருத்த உணவுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தான் நான் வெயில் நேரத்துல சாப்பிடுறேன் மாலை நேரத்துல வேணா சிற்றுண்டி வகைகள் நிறைய செய்வேன் அதாவது பச்சி போண்டா இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இனிப்பு வகைகள் பணியாரமாககட்டும் இந்த மாதிரி செய்வேன் நீங்க உங்களுக்கு எதுல விருப்பம் இருக்குன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சா
இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழ சில உணவுகள் இப்ப வந்துட்டு இந்த இளநீர் பாயாசம் அந்த மாதிரி உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெயில் காலத்துக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாவவும் இருக்கும் அது கஞ்சம் இனிப்பு டேஸ்ட் மாதிரியும் இருக்கும் பாயாசங்கும் போது நம்ம அது குடித்து விடுவோம் இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி இதுல இப்ப இனிப்பு பாயசம் அத தவிர வேற ஏதாவது வந்து நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பா்த்திருக்கீங்களா ஒரு தண்ணி பழத்துல வந்து நதாவது ஒரு ரெசிபி பண்ற மாதிரி நிறைய பே வந்துட்டு இந்த வாட்டர் மில்லன்ல கூட வ பண்ணுவாங்க நைய ரெசிபிஸ்வா ஜுஸ் மட்டும் இல்லாம அல்வா போடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க ஏதாவது பயன்படுத்தி பா்த்திருக்கீங்களா தோழி
ஆனா செஞ்சுட்டேம் பூசனிக்கா அல்வா வந்து செஞ்சிருக்கோ பட்டிருக்கீங்களா பூசணிக்காய் வெள்ளை நிறமா இருக்கும்லல
ஆஹ் பூணிக்காய் கேள்விப்பட்டிருக்கேங்க அதுல எப்படிங்க தோழி நீங்க செஞ்சுயிருக்கிஞ்க
குளிர்ச்சியான யூசுவலா எப்படி ஒரு அல்வா செய்வோமோ அந்த மாதிரிதான் பூசணிக்காய் எடுத்து அது மேல உள்ள கடினமான தோல் இருக்கும்ல அதை நீக்கிட்டு ஒரு சிப்ஸ் கட்டையில வச்சுட்டு மெள்ளிதான் செதுக்கிடுங்க அந்த கேரட் எலாம் செதுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி மெல்லி இது தான் வந்துட்டு சிப்ஸ்்கட்டையில் வச்சு செதுக்கி எடுத்துக்கோங்க அதில் பூசணிக்காயனா அதில் எப்பொழுதும் ஒரு வாடை வரும் அது எல்லாருக்கும் பிடிக்காது அது உங்களுக்கு அந்த வாடை தேவையில்லைன்னு நினைச்சிங்கன்னா ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு முழுவதுமா வேகக்கூடியாது லைட்டாக வேகும்ல அந்த அ வாட போற அளவுக்கு அவிச்சிடுங்க அ அ செதுக்கிய முட்டைய பூசணிக்காய் இருக்குல்ல அதை தண்ணில வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க முதல் வேலையா அதை செஞ்சுடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு வா ஒரு வானலில்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் அப்படி இல்ல எண்ணெய் வந்து உங்களுக்கு வேண்டாம் நான் முற்றிலுமே நெய்யில்தான் செய்ய போறேன் அப்படிங்கற நேரத்துல பா்த்தீங்கன்னா அதுல வந்து முழுவதுமா தேவையான அளவுக்கு ஒரு நெய் ஊத்திட்டு அதுல முந்திரி பருப்பு அதெல்லாம் வந்து பொன்னிறமாகிற அளவுக்கு வருறுத்தி எடுத்துக்கோங்க அத வருறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் அவிச்சு வச்சிருக்கோம்ல அத எடுத்து அந்த வானலியில அந்த நெய் ஊத்திருக்க வானலியில போட்டு நம்ம லைட்டானஸபேம்முல வச்சுட்டு அடுப்பு வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருங்க அது வதக்கும் போது அது வந்து நெய்யில நல்லா வெந்து வரும் நெய்ல இல்ல எண்ணெய்யிலயோ அந்த நேரத்துல பாார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சர்க்கரை சிறிதளவு உப்பு போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க அது நல்லா வெந்து ஒரு கேரட் அல்வல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து பால் சேர்த்துக்கோங்க இல்ல எனக்கு பால் பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்துல அது திக்கா வரணுங்கிறதுக்காக என்னன்னா குறைந்த அளவுல கோதுமை மாவு எடுத்து அப்படி இல்லைன்னா கான்பளவர் மாவுன்னு சொல்லுவாங்க இல்ல சோள மாவு அத எடுத்து அத நேரடியா நம்ம போட்டோம்னா கட்டி கட்டியா வந்துடும் நீங்க நேரடியா அதுல சேர்க்காம அத என்ன பண்ணுங்கன்னா ஒரு தண்ணீர் கரைச்சு அதுல தூவிடுங்க தண்ணீர்ல கரைச்ச சுூத்தும் போது அது வந்து திக்க ஒரு அல்வா கூத்துக்கு வந்துடும் உங்களுக்கு அதுவே வந்துட்டு ஒரு நல்ல மனத்தோடு இருக்கும் இது பூசணிக்காய் அல்வாங்கிறதுனால உங்களுக்கு நிறமூட்டி பயன்படுத்துவதுல விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த கேசடிபவுடுடரா சிவப்பு கலராாக இருக்கும்ல அந்த மாதிரி பூசணிக்காய் அல்வாங்கும் போது பச்சை நிறம்முள்ளஒரு ரெட்கலர் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அல்வா வந்து ஒரு பச்சை நிறத்துல இருக்கும் அது நல்ல ஒரு திக்கு டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் நீங்க கிட்டிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இறக்கனத்துக்கு அப்புறம் ஏலக்காய் நுணக்கி போட்டு தேவையான அளவு நெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சையல்லாம் அத அது நெய்யில் தூவிடுட வேண்டியதுதான் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது எதுக்கு நான் வெயில் காலத்துல சொல்றேன் அப்படின்னா பூசணிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒன்று அத நம்ம வந்து இனிப்பு வகைங்க போது ஒரு அல்வா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சார் நீங்க நான் இதை வந்து முயற்சி செஞ்சு பாக்குறேன் இப்போ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி இனிப்பு வகைகள் இப்ப வந்து நம்ம வந்து காரம் வகைகள் வந்து எடுத்துக்க கூடாது இந்த வெயில் காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லலைங்களா சோ இது போக வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு இப்ப நான் விய்ஜி அந்தமாதிரி எடுத்துக்கட்டும் அப்டின சிக்கன் அந்த அய்டம்மலாம் வந்து சாப்பிடக்குடாது சூடு உடலுக்கு சூட அப்டின்னுபாங்க அப்ப வந்து நம்ம மீன் அந்தமாதிரி வந்து உணவுகள் அந்ந குழம்புவந்து பாத்திங்கனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் பணுவாங்க நீங்க பாத்நதிங்கனாலே தெரியும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அதுக்குள்ளே மாங்காய் போட்டு பண்ணுவாங்க அந்த பிளிப்பு சுவை வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கறிறதுக்காக சில பேர் வந்து உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவாங்க அஹ அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஓ என்னடா இதுன்னு வித்தியாசமாக இருக்கும் நீங்க எந்த மாதிரி ஒரு இது வந்து ஆஹ நீங்க எந்த மாதிரி ஒரு இது வந்து போட்டு பண்றீங்க தோழி இந்த மாதிரி மீன் குழம்பு வகைகள் எல்லாம்
ஆஹ நீங்க சொன்னீங்க அதற்கு முதல்ல ஒரு சந்தேகம் சொன்னீங்க சிக்கன் வந்து கோடை காலத்துல சூடுனு எதையும் நம்ம அளவா சாப்பிடும் போது நமக்கு ஆபத்து கிடையாது சரிங்களா அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போதுதான்த்தான் மாறும் அதெலாம் மற்றும்நம்ம தேவையான அளவு வாரம் ஒரு முறை அந்த மாதிரி கூட ஒரு கோழிரைச்சி அந்த மாதிரி சாப்பிடலாம் மீன் குழம்பு பொறுத்தளவுல இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு புளி வச்சுதான் மாங்காய் போட்டு தான் செய்வாங்க பெரும்பாலும் ஒரு சில இடங்கள்ல்ல பாத்தீங்கன்னா மீன் வழிக்கு வந்து புளி சேக்கமாட்டங்க ஆனா எங்க பக்கம் ல்லாம் பாத்தீங்கன்னா மீனை வந்து சுத்தமா தேவையான ஊற வச்சு அந்த புளிய வந்து வறுவலுக்கான மீன் வறுவலுக்கான பக்குவம் சொல்றேன் தேவான அளவு புளிய வந்து ரொம்ப திக்கா கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அந்த புளிக்கரைசல்ல தேவையான அளவுக்கு உப்பு மிளாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு சோம்பல்ன்னனு சொல்லப்படும் பெருஞ்சீரம் இரு இல்லைங்களா அந்த பெருஞ்சீரகத் தூள் போட்டுப்போம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பூண்டு பல்லு தோல் நீக்காம அது சும்மா தட்டி போட்டு அந்த மணத்துக்காக மேல பூண்டு தட்டி போட்டுட்டு இதுல நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அது நாட்டு மீன பொறுத் தலையில தேங்காய் அரைச்சிட்டு அதுல உள்ள பால் எடுத்து ஊத்துவோம் சரிங்களா தேங்காய் பால் ஊத்துவோம் இல்ல கடல் மீன் குழம்புனா நாங்க தேங்காய் பால் ஊத்த மாட்டோம் இது எல்லாமே தேங்காய் பாலா இருந்தாலுமே ரொம்ப தண்ணி விடாம லைட்டா விட்டு அரைக்கணும் அந்த மாதிரியான அந்த வறுவலுங்கும் போது திக்கா இருந்தா அதுல நம்ம அத ஷோலோ ப்ரை சொல்ற மாதிரி தோச கல்ல போட்டு எடுக்க ஈஸியா இருக்கும் அதனால திக்கு டெக்சர்ல வச்சுப்போம் இதுலேயுமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கணும் கிரிஸ்பியா மீன் வருவல் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கலந்துப்போம் சோளமாவுன்னு சொல்லுவாங்கல்ல இது எல்லா தீ கலந்து அத ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அது ஒரு திக் டெக்ஸ்சர்க்கு வந்துருச்சுனா அதுல மீன வந்து டிப் பண்ணிட்டு ஒரு ஒரு மணிநேரம் கிட் த்து நல்லா ஊற வச்சுடுவோம் ஏன்னா அந்த மீன்ல இருக்க இனிப்பு சாரி அந்த உப்பு இல்லைங்களா அத ஊற வச்சிருக்கு பிறகு தோசக்கல்ல போட்டு எண்ணெய் ஊத்தி ஒரு மீடியம் பிளேம்ல வச்சுட்டு அத பொறிச்சு எடுப்போம் நீ எந்த மாதிரி செய்வீங்களா இல்ல வேற மாதிரியா
இல்லைங்க தோழி இந்த மாரி அசைவ உ உணவுகள் எல்லாம்ல வந்து பாரத்தீங்கன்னா பெரும்பாலும் எங்க வீட்டுல உள்ள அம்மாவும் என்னோட கணவம தான் வந்து விம் செய்வாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அசைவத்துக்குள்ளேயே போகமாட்டேன் அந்த மாதிரி இருக்கும்பழுது அவங்க இந்த மாதிரி மாங்காய் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க வெறும் மீன் குழம்பு அப்படின்னா மீன் குழம்பு மட்டும்தா அதுலயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மத்தி மீன் அப்படினா ரொம்பிடிக்கும் விரும்பி வந்து சாப்பிடுவே அந்த மாரி ஒரு சூழ்நிலையில் இப்போ மத்தி மீன் குழம்பு அப்படினு வச்சுட்டாங்கன்னா அந்த குழம்பு வந்து அப்போ சாப்பிட்றத விட அடுத்த நாள் வந்து வச்சு சாப்பிட்டா தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்குது மீன் குழம்புவே பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மத்தி மீன வந்து வறுவல் பண்ணுறாங்க இப்ப வடசட்டியில எண்ணெ ஊத்தி அந்த மாரி வறுவல் தா நாங்க பண்ணுவோ அந்த மாறி வறுவல் பண்ணும் போது பாத்தீங்கன்னா வந்து அது கூட ரசமும் வந்து இருந்தது அப்படின்னா அது ஒரு தனி சுவை வந்து கொடுக்கும் ஸோ அந்த மத்தி மீன் வறுவலும் ரசமும் வந்தே நல்ல ஒரு ஹம் போவமா இருக்கும் அப்ப அந்த கொழம்பு வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படினா அடுத்த நாள் கூட வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது கொழம்புமீன் கொழம்புமீன் வந்து நல்ல கொழம்புல ஊரி அது ஒரு தனி சுவையா இருக்கும்
ஓ ரொம்பவே நல்ல சொல்லி இருக்கீங்க மீன் கொழம்ப பொறுத்தளவுல நம்ம இங்க சமைக்கிறோனா இத விட மறுநாள் தா சுவையா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களோட பேசுனதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இளநீர் அல்வானு சொன்னீங்களே எப்படி செய்றதுனு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது அது
அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான இதுதாங்க தோழி நம்ம இளநீர் எடுப்போம் இல்லைங்களா இளநீர் வந்து ஒரு இளநீரே வந்து போதுமானதா இருக்கும் அந்த இளநீய எடுத்துட்டு தண்ணி வந்து நம்ப எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி உள்ள இருக்ற அந்த வழுக்குனு சொல்லுவாங்க இல்லையா தேங்கா அதையும் வந்து நம்ம எடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும் அப்போ வந்து நம்ம ஒரு வடசட்டியில் வந்து முதல நெய் ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த தண்ணிய ஊத்திலாம் இளநீ தண்ணிய ஊத்திட்டு அதுல வந்து அந்த தேங்காய் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்றணும் இது போக நடுவுல வந்து கார்ன்ஃப்ளர் மாவுதா வந்து மெயினான ஒரு விஷயம் அது தண்ணில கலந்து கொஞ்சம் போட்டுவுட்டீங்க அப்படின்னா அதுதா வந்து நீங்க கிண்ட கிண்டகெட்டித்தன்மை வந்து குடுக்கும் யம் உங்களுக்கு வந்து அது கெட்டியாக கெட்டியாக உங்களுக்கு எப்படி வந்து அல்வா கிண்ட போது நடுவுல நீங்க அந்த நெய் வந்து ஊத்திவீங்களோ அதே மாரி நெய் ஊத்தி ஊத்தி இது பண்ணும் கடைசி கடைசி நேரத்துல எல்லாம் முடியும் போது நீங்க முந்திரி திராட்சைய இது பண்ணி விட்டு அதையும் நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் நடுவுல வந்து நீங்க சர்க்கர வந்து ஏன்னா இளநீர்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு இனிப்பு தன்மை இருக்கும் அதை பார்த்துட்டு வந்து நீங்க சர்க்கர வந்து போட்டு நல்லா இது பண்ணீங்க அப்படினா அல்வா பதத்துக்கு வந்துடும் அவ்வளங்கதா தோழி சிம்பளான ரெசிபி தாங்க
நீ நல்ல பயனுள்ள தகவல்கள சொல்லிருக்கீங்க உங்களோட உரையாடினதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நன்றி
நன்றிங்க தோழி நன்றி